சொல்லுங்க வறீங்க
ம் ம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்க நீங்க எப்டி அம்மா வீட்டுக்ல்லா போய்ட்டு வந்துட்டீங்ளா
ஆ போயிட்டு வந்தாச்சுமா ஒரு மாசோ செம்ம என்ஜாய்மெண்ட்
செம்மையா என்ஜாய் பண்ணீங்ளா அம்மாலா எப்டி இருக்காங்க அப்பாலா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க
அம்மாக்கு ஹெல்த் எப்டி இருக்கு
ஆ அம்மாவுக்கு பரவால்லம்மா ரெண்டு மூணு வாட்டிக்கு திருப்பி அதே மாரிதா ஆச்சி திடீர் திடீர்னு நல்ல காலைல எழுந்தோன மயக்கமா இருந்துருவாங்க வாந்தி வருது அத அந்த வேர்டிக்குன் ப்ராப்ளமு அப்டின் சொல்லிட்டாங்க அப்புறோ மம்மி ரொம்ப பயந்து செரி எம் ஆர் ஐ எடுத்துட்லா
ம்
ஏனா மாத்தர சாப்ட்டாங்க சாப்டுட்டு திருப் பியு கண்டினியூ ஆச்சுன்னா எடுத்துக்கலா அப்டின் டாக்டர் சொல்லிருந்தாங்க செரி மாத்ர சாப்டவு வந்துச்சா ஆனால மம்மிக் ஒரு பயோ ட்டு போய்ட்டு எடுத் தா எல்லாமே நார்மல் சொல்லிட்டாங்க அது வெரைக்கு செரி பரவால்ல ம் திருப்பியு டேப்லெட் ஸ் மட்டு கண்டியூ பண்ண சொல்லிருக்காங்க எக்சசைசஸ் சொல்லிருக்காங்க எக்ஸசைசஸ் தா பெஸ்டா அந்த அந்த ப்ராப்ளம்கு
ம்
ஒ சேரின்ட்டு பாத்துட்டு ஒரு மாசோ என்னாட்ல முடிஞ்சளவுக்கு ஃபுல்லா எப்பம் எப்பவு வருஷ வருஷ்சம் கரக்டா கரக்டாந்து மே மாசம் போய்டுவா ஒரு மாசோ இருப்பே மம்மிதா கரெட்டா சமச்சு சமச்சு குடுப்பாங்க நம்ம எல்லா ஆட்ரு போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியா இருக்கற மாரி இருந்தோ இந்த வருஷ வந்து நம்ப போய் செஞ்ச மாரி இருந்தது ஆ என்ன எல்லா டிஷ்ஸஸு கரெக்டா வாய்ன்னு வந்து குடுத்துருவாரு டாடி எல்லா நம்பளே சம்ச்சு மம்மி டாடி காஸ் செர் சாப்பாடு குடுக்க போற மாரி ஒரு திருப்தி இந்த வருஷோ இருந்துச்சி
தா எப்போமே வந்து ஆ வயசாக வயசாக அவுங்க கொழந்தையா மாறிடுவாங்க நம்ப பெரியவங்களா ஆய்டுறோ அப்டின்றது செரியா புடிச்சில்ல
ஆ ஆமா
ம் ஆனா அதுலயு ஒரு திருப்தி தா நம்ப அப்பா அம்மாவ உக்கார வச்சு நம்ம பாத்தோல்ல அப்புடின்ற ஒரு ஆ சந்தோஷோ அ நீங்க தூரமா இருந்து வர அதனால உங்களுக்கு நல்லா இருக்கு வந்து ஒரு மாசோ இருக்குற மாரி ஆனா இதுவே பாருங்க ஒங்க தங்கச்சில்லா பாவோ பக்கத் தெருவுலயே இருக்குதுன்றீங்க அவ் வந்துட்டு காலையில வந்துட்டு சாய்ங்கால போறதெல்லா எவ்ளோ ஒரு கடுப்பான ஒரு விஷ்ய தெரியுமா எனக் கோ அதே இதுதானா ரொம்ப எரிச்சலா இருக்கு ம்
அவதா சொ அதுவு அதுவு எப்போமே கரெட்டா வர்ஷோ ஒரு வாட்டிக்கு ரெண்டு பேர் ஒன்னா ஸ்டே பண்ணிடுவோ எப்போமே நாவ் நா வர டைமுக்கு அவளு வந்துருவா அட்லீஸ் ட்டு ஒரு ஒன் வீக்காது ரெண்டு பேரு ஆ இருந்துருவோ அம்மா அப்பா கூட அவ பிள்ளைங்களு எ பிள்ளைங்களு எல்லா ஒன்னா ஸ் ஸ்டே பண்ணிருவோ இந்த வர்ஷோ அதுக்கு வாய்ப்பே வரல
ஆ
அ அவ் அவோ இப்பப்போ கம்ப்ளீட்டா பிஸி ஆயிட்டா அப் ட்டுயு வந்தார்னா வந் அதுக்குள்ளயு அவங்க வீட்ல இருந்து ஃபோன் பண்ணிவாங்க என்னம்மா வந்துட்டியாமா நைட்டுக்கு வந்தட்றேலமா அப்டின் சொல்லிடுவாங் ஒடனே இவ நைட்டு ஓடிருவா ஆனா இந்த வாட்டிக்கு டு்விஸ்ட் என்னன்னா எ தங்கச்சோட மாமியாரு மாமனாரு ஊருக்கு போயிட்டாங்க அவங்க வெளிநாடு போறன் ஒ ஒன் வீக் ட்ரிப்பு வெளிநாடு போய்ட்டாங்க அதனால நாங்க எல்லாரு அவங்க வீட்டுக் போய்ட்டோ அவுங்க சொல்ட்டாங்க அ மம்மி டாடி தங்க அக்கால்லா வந்துருக்கா கூப்புட்டுக்கோமா நம்ப வீட்ல ஒரு நாள் அ சாப்பாட் செஞ்சு போடுங்க அப்டின் சொல்லி சொல்லிட்டு போனனால நாங்க எல்லாரு அங்க சிப்ட் ஆய் அங்க ஸ்டே பண்ற மாரி நடந்தது
ம் ஆனா இது எவ்ளோ ஒரு கொடுமையான விஷ்யோல்ல நம்ப வீட் ட்ல வந்து நம்ம இருக்கறதுக்கு நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறோ நம்ம அப்பா அம்மாவையு நம்ம கூட பொறந்தவங்களையு கூப்ட்டு வெச்சு செய்யறதுனால நம்மளாலே எதுமே ஒரு ஃப்ரீயா நம்ப வீடுதா இது நம்பதா செய்யணு நம்ம தா பாக்கணு நீங்க வாங்கன் யாரையுமே கூப்புடவு முடில நம்பளு போய் எங்கேயு போய் உக்காரவு முடிலல்ல ஆனா இது ரொம்ப ஒர் ஒரு
அதுவு நா சொன்னே நா ஒரு வருஷோ இங்கயே இருந்துட்றே
ம்
ஆ எனக்கு ஒரு வருஷோ நா இங்கயே இருந்தட்றே மம்மி டேடி உங்கள பாத்துக்ட்டு அ பாப்போ அ தம்பியு இங்கயே ஸ்கூல்ல போட்ருலா பாப்பாவு இங்கயே இருக்ட்டு உங்குளுக்கு தானே ஆசையா இருக்கு பேரப்பிள்ளைங் கூட இருக்கணுன்ட்டு ஒரு வருஷ நா இங்கயே இருந்தட்றே அ பாத்துக்லா ஏனா இங்க கொஞ்ச பிரச்சன போயிருந்ததுல்ல சோ அதுக்கு எனக்கு ரிலாக் ஸ்சிங்கா இருக்கட்டு நா ஒரு வருஷோ நா போல நா இங்கயே இருக்கறே அ த்த வருஷோ போய்க்றனா டாடி எங்க டாடி ஒடனே அதெல்லா முடியாது நீ போ நீ எதுக் இங்க இதெல்லா யோஸ்சிட் இருக்க அங்கதா போனு ஒன்னு எல்லாரு வீட்டுக்கு வர பிரச்சனை தா அ அங்கதானே இங்கெல்லா இருக்க கூடாது அப்டின்ட்டாரு
ம்
என்ன பண்றது
அதுதா எதா சொல்லுவாங்கள எலி வலையானாலு தனி வல வேணுட்டு கல்யாண ஆயிட்ச்சி இல்ன்னா நம்ம எலி வலதா அந்த எலி வலைக்குள்ள தனியாதா இருந்தாகணுன்ற மாரி நெலமை ஆயிடுது நமக்கு
அ அவ எ தங்கச்சி பாவோ பக்கத்துல இருந்துக்குனு ஒரு நாள் அவ நானாத் அவளே சொல்ற நீயு நெறைய நாள் ஸ்டே பண்ற மாரி இருக்கு கணக் பண்ணி பாத்தா நா லா யார் ரேரு அப்வே நா நடுல ஒரு வருஷோ ஃபுல்லா நீ வா நீயு வரமாட்ட னா பக்கத்துல இருந்துனே வரமாட்டரா
ம் எனக்குமே அதே தா எனக்குமே அம்மா வீடு பக்க தெருவுலையே இருக்கறனால எங்க அக்கா வர அன்னிக்கு பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்ளே நானு அவ்ளு அவ்ளு அதேதா சேம் அதே இது தா ஒங்க தங்கச்சி வீடு பக்கத்துல தா வரு அவவிடம் ரெ வந்தாங்கன்னு நெனச் இருக்கோங்ளா ரெண்டு பேருமே அப்டிதா காலைல போனமா அவ ஒரு நாலு மணிக்குலா கெளம்பிட்டானா நா ஒரு அஞ்சி மணிக்குலா கெளம்புவே அவ்ளவுதா அதுவு அம்மா இருந்த வீடு யு காலைல நாங்க வரோன்னா காலைல டிஃபன் இருக்கு மத்தியான சாப்பாடு எல்லாமே எங்க அம்மா காலைலே நாங்க போறதுக்கு முன்னாடி எல்லா தியு ரெடி பண்ணி ரெடியா வச்சிருவாங்க போய் நம்ம சாப் இருக்கிற வேல மட்டுதா நமக்கு இருக்கு அப்டி இருந்ததே இப் இப்ப எங்க அம்மா போனதுல இருந்து எங்க அப்பா மட்டுதானா இப்ப எங்க அப்பா ஒண்டியா இருக்கறதுனால இப்ப முக்காவாசி நேர எங்க அப்பா ஏ கூட தா இங்க தா இருக்கிறாரு இருந்தாலு எங்க அக்கா வற அன்னிக் கி அவ என்ன பண்ணிட்றா அங்க இருந்து எதனா செஞ்சிட்டு வந்துருவா இல்லன்னா எதுவு செய்ய வேணாடி வந்துருடி நம்ம ஆட்ரு பண்ணி சாப்ட்டுக்கலா அப்டின்ற மாரி அவ சொல்லுவா காலைல இருந்து சாய்ங்கால வரையு எங்க அப்பா கூடவே ஒரு நாளா அப்டியே பேசிக்கிட்டே எதனா ஆரட்ருரு பண்ணி வாங்கி சாப்ட்டுக்கிட்டு அப்டியே இருந்துகிறது ஆனா இதெல்லா ரொம்ப ஒரு மாரி கஷ்ட்டமா இருக்கு நம்ம எப்டி பொறந்ததுலருந்து நம்ம வீட்ல எப்டிலா இரு இருந்தோல இருந்துட்டு நம்ம அப்பா அம்மா கூடவே கை புடிச்சிட்டு ஒன்னா படுத்துட்டு ஒன்னா தூங்கிட்டு எந்த இதுவுமே தெரியாம இருந்துட்டு இப்ப நம்ம எங்கன்னா வெளிய போணனா கூட பர்மிஷன் வாங்கணு அங்க இருந்து நம்ம வீட்டுக்கு யாராச்சு வரத இருந்தாலு மிஷின் வாங்குனு சாப்பாடு அதா சாப்பாடு செய்யறது கூட இத செய்யலாமா இத வாங்கலாமா இதுக் என்ன பண்ணணு எதுக்கு அதுக்கு எதுக்கு என்ன பண்ணணுன்றது எல்லாமே அவங்ககிட்ட கேட்டு அதுக்கப்றமா தா நம்ம வந்து நம்ம செய்யணு நமக் கிண்டு எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு இதுமே இருக்காது எங்கன்னா வெளியே போனுன்னா கூட எங்கேமே போ முடியாது எனக்குமே இப் இப்ப இந்த மாச எனக்கு எங்க சித்தியில வந்து எங்க மாமால இருந்து எல்லாருமே கூப்பிட்டாங்க வா வந்து ரெண்டு நாள் இரு இதூ வாவான்னு கூப்பிட்டுறாங்க ஆனா என் நாத் சின்னாப் பிள்ளிங்கெல்லா வந்து இங்க இருந்துட்டா கரெக்டா லீவ் விட்ட வுட்டோன அவங்க எல்லார் அப்பமே எங் மாமியார் கூட்டனு வந்து இங்கே வச்சிக்கிட்டாங்க
ம் ம்
அப்போ என்ன ஆயிடுச்சு அவங்க வந்திருக்கூ நம்ம போது நம்ப கிளம்பி போனா நாங்க வந்துக்குறோ இன்றதுனால அவங்க கிளம்பி போயிட்டாங்க அதான் அது மாரி ஆயிட்டத் ஒவ்வொரு வாட்டியூ லீவ்ல எல்லாமே அவங்க வந்துட்ன் ங்க ஒரு குவடர்லீ் லீவூ ஒரு ஹாப்லீ லீவு ஒரு ஆன்வல் லீவுன்னூ அவங்க இங்க அவங்க அம்மா வீட்டுக்கு வரணும்ன்னு வந்துட்றாங்க ஆனா நாங்க எங்களுக்கு சே தேவையானவங்க வீட்டுக்கு நாங்க போவ்னூ நினைக்கூ போது ஒண்ணுமே முடியமாட்டேங்குது அவங்கல்லா லீவுக்கு முன்னாடி கிளம்புறாங்க அதுக்கப்புறோ எங்களுக்கூ லீவு முடிஞ்சிருது அப்றோ நாங்களு எங்கேயுமே போக முடியாத மாதிரி ஆயிடுது
ஓ நா பண்றே ஒங்ளுக்காது லீவ் டைம்ல தா வராங்க இங்கே தா இருக்குறாங்க
அ
நா என்னாத்த பண்றே
அதுதா ஆனா இதெல்லா ரொம்போ கொமையான விஷயம்ல நமக்கு யா அனுப்புன்னா அப்டியே பொறக்க கூடாதுப்பா அது மாரிலா இருக்கம் போது
ஓ
ஆனா அவங்க தம்பில்லா ஜாலியா இருப்பாங்கல்ல அண்ணன்ல்ல தம்பில்ல
ஆ ஆமா சில பேர்லா ஆ எப்டி சொல்றது நல்லா பிற ஆ ரிலேஷன்ஷிப் இப்ப மெயின்டென் பண்ணுன்னா நல்லா ஃபேமிலில நல்லாவூ இருக்குறாங்க பிரச்சன பண்ணாம டிஸ்டர்ப் பண்ணாம எதுவூ இல்லாம நீ ஊ லைஃப் பாரு நா ஏ லைஃப் பாறு சின்னதுங்கல்லூ நீங்கம்மா வந்து நோட்றத்து இதுக்கு ஓ வீட்ல குட்டய கொழப்பறதுக்குனே இருக் க்குறதுக்குனே வந்து அதுக்குனே இருப்பாங்க பாரு
ஆமா உண்மதா இதுல வந்து ஆமா உங்க அண்ணெ வீட் உங்க அண்ணெ ஒயீஃப் பத்தி உ எனக்கு உங்க தங்க சொல்லியிருக்காங்க சொல்லூ போது தூ அவுங்க அவுங்க அம்மா வீட்ல இருக்காங்களா இவரூ இங்க இருக்காரு ஆனா மம்மி டேடி தா அதுக் இது வந்து சரின்னு சொல்லி மம்மி டாடி தா அங்க கூப்ட்டு போய் விட்டாங்கன்ற மாரியே சொல்லியிருக்காங்க அதெல்லா அது மாதிரி நம்ம அப்பா அம்மாக்குள்ள பெருந்தன்மை மத்தவங்களுக்கு இல்ல பாருங்களே
என்ன அதுதா
எவ்வளோ ஒரு இது இல்ல அதுல நீங்கள்லா எவ்ளோ பிளஸ்டு இப்ப உங்க அண்ணனுக்கு அந்த மென்டல் பிரஷரே இல்ல பாருங்க அவங்க பாட்னூ அவங்க வேலய பார்த்துன் இருக்காங்க அங் அந்த சைட்ல இருந் து அவங்க ஒய்ஃபும் எந்த பிரச்சன இல்ல இங்க இருந்து மாமியார் மாமனார்ன்னு ன்ற இதில இங்கே அப்பா அம்மாவும் எந்த பிர்ஷரும் அவருக்கு கொடுக்கல அதனால அவர் பீஸ் ஃபுல்லா எல்லா வேலையூ பார்த்துன்ட்டுருக்காரு அதனால நீங்களு பாருங்கலே பீஸ் ஃபுல்லா போய்டிட்டு வர மாரி இருக் பாருங்கலே அந்த வீட்டுக்கு நமக்கெல்லா அப்டி கிடையாது பாருங்க நமக்கு வராங்க னாலே கதி கலங்கூ
நம்மளுக்கு ஆல் டைம் இங்கே தானே இருக்குறாங்க செட்டில்டு ம் ம்
அது செட்டில்டா இருந்தாலூ அப்பப்போ வரும்போது கூட இங்கே நல்ல ஒரு பெரிய சாம்பிராணியா போட்டு தூபம் போட்டு வுட்டு போயிடுவாங்க அது போகையூ பாருங்க பெகஞ்சு பெகஞ்சு பெகஞ்சு யா எப்படா வெடிக்கூ எப்படா வெடிக்கும்ன்ற மாரி இருக்கோ ஐயே யப்பா என்னடா வாழ்க்கை சாமின்ற மாரி ஆயிடுதுல்ல நமக்கு
இங்க ஒரு வருஷோ ஆச்சு என் நாத்தனார் பையே வந்து இங்கயேதா இருப்பான் இங்கயேதா படிப்பே நா அங்கெல்லா வரமாட்டோ அப்படின்னு இங்கோ தா உக்காண்டு இருக்கா இப்ப நெக்ஸ்ட் டுவெல்த் ஸாண்டர்ட் போவ் பேறா இந்த வருஷோமே இங்கேதா இருப் பவூ இங்கேதா படிப்பேன் உக்கான்ட்டுருக்கா இப்ப கூட அவங்க அம்மாவ வந்து உக்காந்துக்குனாங்க பையே இருக்கிறா நானு இங்க இருக்கிறே ஓபன் றாரு ஒன்னு புரியல
செரிப்பா பாருங்க அப்பறமா பேசுங்க ஃப்ரீயா இருக்கு போது டைம் கெடைக்கு போது பேசுங்க ஓகேவா ம்
திறோ ம் பாயை ம்மா குட் நைட் மா
ம்